ஆ சொல்லுங்க
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா ஒன்னூ பண்ல சிஸ்
நானூ ஓகே ஓகே எல்லாரூ என்ன பண்ணிட்ருக்கீங்க
இப்ப தாங்க சிஸ்டர் எழுந்த ஸ் சொன்னே இல்லைங்ளா எல்லாரூ டீ சாப்டுட்ருக்கே
குள்ள டீ சாப்ட ஆரம்ப்ச்ட்டிங்களா ஒரு டென் ஓ கிளாக் கூட ஆகல நன் நைன் தா ஆகு து
ஆனா டீ சாப்பிட்ணோன்ட்டு பனோ வெல்லத்துல போட்டு குடிப்பே எம்டி ஸ்டோமக்குல அது வந்து போ போட்டு குடிக்கிறே தோழி சொல்லுங்க ம் சொல்லுங்க தோழி எனக்கு அஜித் புடிக்கூ ஆமா ரொம்போ புடிக் கூ படிக்கற ஸ்டே ஸ் சைல்டுஹுட் ஸ்டைல்லயே வந்து அஜித் ரொம்போ விரும்புவே ஏ ஹஸ்பண்டே கேப்பாங்க அப் ப்படி என்ன உனக்கு அஜித்து பிடிக்கு அப்டின்றப்போல கேப்பாரு
ஹீரோயின்னு
ஹீரோயின்ல அப்டி சொல்ற போல யாரு இல்ல அஜித்து புடிக்கு அவ்ளோதா
ம் ஓ சேரி சேரி
சூப்பரா டான்ஸ ஒடம்ப எவ்ளோ கரெக்ட்டா வச்சி வெச்சிர்ந்தாங்க இல்லைங்ளா அதுனாலதா உங்களுக்கு யாரு
எனக்கு ஜ் எப்பவுமே சூரியா ஜோதிகா அதா
அப்படியா அ ஓகே ஓகே அ
அவுங்கள்து எது வெ விடாம பாத்துருக்கே ஒண்ணுமே விடாம பாத்துருக்கே அதே மாரி அஜித்து சிம்ரன்னு புடிக்கு அவுங்கள்து எது எதுவ்மே விடமாட்ட எல்லா சாங்கு தெரியு எல்லா எல்லா இதுவு பாத்ருக்க எல்லா அஜித் படோ எல்லாமே பாத்ருக்க ரெட்ட ஜட வைத்துலா சான்ஸே இல்லேங்க
ஆமா நா வாலி படத்துல வாலி படத்துலதா இம்ப்ரஸ் பண்ணதுலதா இம்ப்ரஸ் ஆனது ஓகேங்ளா அத்ல வந் ந்து அந்த லுக்கு எல்லா செமையா இருக்கு அ இப்ப வந்து எயித்து செவன்த்து இன்னாவோ படிக்கிறா போல இது செம்மயாருப்பாரு அப்பொயே என்னது ந ரீயோ படோ அவர்து வந்து இல்லலிங்ளா அப்ப நம்ப்ளுக்கு அந்த அளவுக்கு தெர்ல அப் ப்பொ வந்து வாலி வந்து ரொம்போ ஹிட் ஆயிர்ச்சு அப் அப்றம் வந்து இன்னொர் படோ கூடங்க அந்த ஒரூபா காயின் பெட்டு கட்டிட்டு போவாங்கல்லியா எனக்கு எனக்கே போ வருது
ஒருவா காயின் பெட் கட் பண்றதா என்ன படோ அது
அது அஜித்து தாங்க சூப்பராருக்கூ அந்த ஹீரோயின் அப்பதா ஒரு படோ நடிச்சுக்குது இஜையா திலோத்தமா அப்டின்ட்டு வருங்களே ஒ
ங்க காதல் மன்னன் எங்கிட்ட கேளுங்க நா என்ன படோ என்ன படோன்னு பக்காவா சொல்றே
சூப்பரா இருக்கூ தோழி சமையா இருக் அதுல வந்து ம் சமையாருக்கூ பாட்டுல ம்
எல்லாமே பாத்துருக் க எது விடாம பாத்துருக்கே அவுங்க ரெண்டு பேரு மட்டூ சேந்தது இல்ல ஜோதிகா தனியா நடிச்சிருந்தாலூ பாத்துருப்பேன் ஆஹ் சூர்யா தனியா நடுச்சுருந்த எல்லா படமு பாத்ருக்கேன் ஆஹஹ ஆஹஹ
அது நிறைய பேட்டி குடு எனக்கு தெரியல அப்போ ஹீரோயினா வந்தப்ப கொஞ்சம் இதுவா பண்ணாங்க இல்லையா அதனால வந்து எனக்கு அவ அந்த அளவுக்கு ஜோதிகா பேசு அப்ப சிம்ரனும் ஜோதிகா தான லீடிங்ல இருந்தாங்க உம்
அவங்களே ஃப்ரெண்டா இருக்கும் போது நீங்க என்ன ருந்தா என்ன ஜோதிகாவ பிடிக்காது
இதுக்கே எங்க ஃபிரண்ட்ஸ் சர்கள்ல சண்டை வரும் உனக்கு உனக்கு ஜோதிகா பிடிக்கலைனா அதுக்கு நா என்னாடி பண்ண றேனுவாங்க நீ ஏண்டி அவ போட்டோ வந்து வச்சிருக்க அப்பின்ற ப்பா நல்லா இருக்கும் நல்லா லிச்சை இதெல்லாம் நல்லா இருக்கு தோழி
நான் தீபில எல்லாம் அப்ப அப்ப ஜோதிகா போட்டோ தான் வச்சிருந்தேன் இப்பதான் எல்லாம் எடுத்துட்டேன் இப்ப எங்க வீட்டுல நீ ஏன் ஜோமாரிதான் இ ருக்க நீயே அப்ப யே ஜோ போட்டோ வச்சுட்டு இருக்க வச்சினா தீபி வச்சினா ரெண்டு பேத்துக்கு டி ஃப்ரெண்ட தெரியாது அப்போ எங்க அப் பா ஆமா ஆமா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா தொல்லி தொல்லிட்டு இருப்பாரு ஆமா தரட்டான் நல்லா ஓரளவுக்கு ஒடம்பு மீடியமு அந்த அது சேம் அப்படியேதான்
ஓ சூப்பர் சூப்பர் சூப் பர்பஸ் ஆ ஆஹ் ஜோதிகா பத்தி பேசுவீங்க
ஹ்ஹ ஆமா செம்மா இதான் இருக்கு அப்ப பாத்தாலும் ஜோதிகா பா பாட்ட கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்டியியே போயிட்டு இருக்கோம்
ஆனா அவுங்க சிஸ்டர் நல்லா இருக்கும் நக்மா நல்லா இருப்
உஹம் ஆஹ் ஆமா ஆமா ஆமா ஆமா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஓகே அப்படிங்கற மாரி ஆ அவ்வளது எனக்கு மேட்டுக்குடியில புடிக்கும் அ மேட்டுக்குடி அப்றோ அ மேட்டுக்குடி ஆ அப்றோ வந்து காதலா காதலன் படத்துல இந்த ரெண்டு மூணு படாவது மட் ட்டுந்தா பிடிக்கு மத்த படத்தில்லலா ம்ஹூம் இந்த இப்போ கூட அஜித் கூட அந்த பாட்டு நடிச்சா பாருங்க
ஆஆ எந்த பாட்டு இப்ப ஏதோ ஒன்னு
ம்ஹூ அது தீனா படத் த்துல ஆ அந்த பாட்டெல்லா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவ்வளது உஹ
அப்பயே கொஞ்சம் அந்த நீ டவுன் ஆன ஸ்டேஜ் இல்லைங்களா அதனால அப்டி இருந்திருப்பாங்க ந நக்
ஆ
ஆ ஒகே ஓகே ஓகே சொல்லுங்க தோழி நீங்க என்ன தப்பா நெனைச்சுக்க போறீங்க அது ஆப்ல அப்டி வந்துது
ஆப் ல அப்டி வந்துச்சா அப்டியெல்லாம் வராதே எனக்கு நேத்து இருந்து நானு ச்சை வேல வேல வேணா நம்ம வாட்ஸ்அப்ல பேசுறதா இது இது ஆமாம்மாம்மா சேரி விடுங்க ஆ என்னமோ கேக்க வந்தே மறந்துடே
என்னா தோழி சொல்லுங்க
இல்ல எதும் மறந்துட்டே என்னமோ கேக்க வந்து
வுட்ருங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் கெடச்சிருக்கு நம்ளுக்கு ஓகேங்ளா அத மெயின்டென் பண்லா
ஆ ஆமா ஆமா
ஃப்பாலுக்கு சொல்லிட்ருந்தே இல்லைங்ளா ஹீட் பாடி நால தா உங்ளுக்கு ஹேர் ஃபால் ஆவுதுங்க பாடி வந்து டெம்பரேச்சர் நீங்க வந்து வாரத் நெல்லிக்காவு கருவப்புல போட்டு ஜூஸ் குடிங்க வாரத்துல வாரத் த்துல்ல ஒரு நாள்னா குடிங்க வாரத்துல ரெண் நாள் நா குடிங்க உங்ளுக்கு இப்ப பாடி கூலிங் ஆவு ஹேர் ஃபாலு கம்மி ஆ இது ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியா இருக்கு ஒங்ளுக்கு ஹர்ல அயன்சக்தி எல்லா ரொம்ப இருக்கு இந்த பேரிச்ச சாப்டுங்க இல்லைங்ளா ஆ இதெல்லா கொஞ்ஜோ நட்ஸ் எல்லா எடுத்து சாப்டுங்க ஆருக்கு தேவ அந்த ப்ரோட்டீன் இருக்குல்ல நட்ஸ் எல்லா இருக்கு பாருங்க அத எடுத்து இதெல்லா சாப் டுங்க ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியா இருக்கு ஹேரு வந்து ட்ரையான போல உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க ஆயில்நெஸ் இல்ல ஏர்ல
ஆமா ஆமா ட்ரையாதாயிருக்கு
ஆ ட்ரையா இருக்குது ஒரு மாதி வறட்டு என்னதா எண்ணெ வச்சாலு வறட்டு தனமாட்டோ இருக்கு ஆற போல
ஆமா அப்டியேதா இருக்கு
அதனால கொஞ்சோ அத பாருங்க தலைக்குளிக்க சொல்லி ஹேர் நீங்க ஹேர் வாஷ் பண்ண சொல்லி என்ன பண்ணுவீங்க
ஷாம் இப்போதா டவ் ஷேம்பு யூஸ் பண்ணிட்டுருக்கே டவ்
அ ஓகே ஓகே ஓகே அது எப்டி தோழி யூஸ் பண்ணுவீங்க
யூஸ் பண்ணோனா ஆ கைல எடுத்துட்டு கொஞ்சோ அதுல தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அப்டி அப்டி டைரெக்ட் அப்ளை பண்ண மாட்டே கொஞ்ஜமா தண்ணியாவது மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவே
நீங்க அப்டி பண்ல மக்குல அந்த ஷாம்பு போட் ட்டு நா ரெண்டு மூணு சீட்டிங் இப்ப ஹார் வாஷ் பண்ற மாருக்கு நல்லா கொலச்சிட்டு ஹேர்ல அப்ளை பண்ணுங்க அது ஹேர் ஃபால் கொஞ் ச கமியாவு நீங்க வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது பண்ற போல பெசைங்க செரிங்ளா அது வந்து ஒரு எப்டி சொல்றது உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இர்ந்தா போது அரகப் ஒரு டம்ளர்ல கால் வாச்சி தண்ணி எடுக்குறிங்ளா அந்த கணக்கு வச்சுக்கினு அத வந்து ஷாம்ப போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நொர வந்துரு ஓகேங்ளா அ ஃபர்ஸ்ட் டி சிட்டிங்ல அழுக்கு வுழாது செகண்ட் இதுலயு வந்து நல்லா இது பண்ணுங்க பெறகு நல்ல நொர நல்லா தலும்பி வரு அப்டிதா ஷாம்பு வந்து யூஸ் பண்ணணு நீங்க யூஸ் பண்றது வந்து கெமி நம்ப ஹேரு
ம் ம் ம்
இப்டி ஹேர் வாஷ் பண்ணு செரிங்ளா அப்ற வேற என்ன வேணு ஹேருக் கு பேக் எல்லாம் போடுவீங்களா வா சும்மா இருக்க டைம்ல ஃப்ரைடே டூயுஸ்டே அப்போ
இல்ல பர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் பேக்கு வெந்தயம் அரச் போட்டுட்ருந்தேன்
ஆஹ் ஓகே தோழி
அப்றம் அப்டியே விட்டுட்டன் எது போட்டாலும் நம்ளுக்கு செட் ஆக மாட்டிங்கிது முடியே வளர மாட்டேங்குது இத எதுக்கு போடனு அப்டின்னு அப்டியே தொடர்ந்து யூஸ் பண்ண நானு அப் உம் ஒண்ணும் மே ரிசல்ட்டே வரல எதுக்கு போடணும் எல்லாம் வேஸ்ட்டா தான போகுது டைம் வேஸ்ட்டு எல்லாம் அரச்சு எல்லாம் ஊற வச்சு
இப்ப ஹேர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு தோழி உங்களுக்கு
என்னது
ஹேர் வந்து எந்த லென்த்ல இருக்கு உங்களுக்கு
மீ ஆஹ் மீடியம்லாம் சொல்ல முடியாது கொஞ்சமாதான் இருக்குது
ஒண்ணும் பண்ணாதீங்க போயிட்டு அஹ் இப்பதான் அம்மாவாசை நேத்துதான் முடிஞ்சது செரிங்களா நாளைக்கு இல்லன நாலனைக்கு போய் பார்லர்ல வந்து லைட் நீங்களே கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா லைட்டா ட்ரிம் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓ நாளைக்கு வந்து நாம ஆ மூணாம் பெற சொல்லுவாங்க சரிங்களா லைட்டா ஸிம் பண்ணிட்டு அப்புறம் பு நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஹேர் கண்டிப்பா க்ரோத் ஆகும் ஓகேங்களா கொஞ்சம் வந்து ஹேர் வந்து கொன முடிய கட் பண்ணி எடுத்துருங்க யார்ன்னா யார்ன்னா வீட் ட்லருக்கவுங்களா நல்ல கை ராசியா இருக் அவங்க தா பாத்துட்டு ஏர கட் பண்ணி நாளைக்கி ஈவினிங் மேல ஒரு அஞ்சர மணிக்கு மேல கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நீங்க என்ன பொ நான் எந்த டிப்ஸ் உங்களுக்கு வேணு சொல்லுங்க ஹேருக்கு அது சொல்றே டெய்லி யூஸ் ப வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க போது ரொம்பல்லா வேண்டா நா சொல்ல மாட்டே இதுவே மெயின்டென் பண்ணிங்கனா
என்ன என்ன என்ன இது பண்ணணோ சொல்லுங்க
அஹ் ஒண்ணு இல்ல தோழி நைட்ல வந்து பச்ச பச்சைப்பயிற இருக்குல்லியா
ஆமா
ரெண்டு ஸ்பூனு ஒரு அர ஸ்பூன் வெந்தயிம் சரிங்களா சீரகம் ஆமா இதெல்லாம் நைட்டு ஓ மே நைட்டு ஊற வச்சுடுங்க
உம் உம்
அது காலையில எழுந்து மிக்சில நல்லா ஒயிட்டு எக்கு இருக்கு பாருங்க
ஆமம்மா
எக்கு மட்டும் போட்டு மிக்சில நல்லா கிர் நல்லா கொழ கொழன்னு இது பண்ணிட்டு ஹேர்ல வந்து இருபது நிமிஷம் இல்லைன்னா இருவத்தஞ்சு நிமிஷம் மினிமம் சரிங்களா தெர்டி மினிட்ஸ் க்கங்கள ஒரு அர ம நேரம் வெச்சு ஏர்ஃபுள்ளா ரூட் ரூட்ல தடங்க ஹேர்ல தடாதீங்க ரூட்ல மட்டும் தடவுங்க இது வாரம் ஆனா நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹார்ஃபால் கண்டிப்ப இப்ப உங்களுக்கு ரெட்யூஸ் ஆகும் நல்லா ஹேர் குஅரோத் ஆகும் நானே ப்ரூவ் பண்ணி எல்லாருக்கும் சொன்ன ட்ரிப்ஸ் தாங்க நல்லா இருக்குக்கா அப்படின்னு இருக்காங்க
ஓகே ஓகே புரியுது புரியுது
மிக்ஸிங் வந்து சீரகம் எல்லாம் வந்து ஹேர்ல வந்து டண்டரஃப் ஆயில் மசாஸ் இது பண்றதுக்கு சீரகம் பச்ச பயிர் வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து சைனிங் கொடுக்கிறதுக்கு இவ்ளோ இருக்குதுங்களா இத யூஸ் பண்ணுங்க. இத ஹேர் கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்க ஹேர் கட் பண்ணாம யூஸ் பண்ணீங்க ரிசல்ட் இது நம்பளுக்கு வராது இன்னைக்கு இன்னைக்கு விட்டு இன்க்கு விட்டுருங்க நாளைக்கு மூணாம். . நாளைக்கு ஈவினிங் மேல சும்மா லைட் ட்ரிம்மிங். ஓகேங்களா என் கைய ஓகேங்களா யா கை ராசியானவங்கள பார்த்து பண்ணிட்டீங்கன்னா ஹார் வந்து சு சூப்பரா நல்லா ஹேரு. நீங்களே ஃபீல் பண்ண நல்லா இருக்கு சிஸ்டர் எனக்கு.
கண்டிப்பா பாத்துட்டு சொல்றேங்க எனக்கு ஷைனிங் கூட ப்ராப்ளம் இல்ல. அ ஒயிட்டா ஒயட்டு வருது தூ வயிட்டு வர்றது முடி வளரன்னனு அப்படின்ட்டு.
இல்ல இல்ல நீங்க இது பண்ணுங்க ஒயிட்டுக்கு நா அப்புறமா சொல்றேன் இது இது வந்து நீங்க செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லா வந்துட்ட பிறகு ஒயட்டுக்கு நானே சொல்றேன் ஆரு அது கிரே ஆரு ஆகுது எனக்கு பாருங்க நிஜமா சொல்ல எனக்கு வந்து இருது ஏஜ் ஆனவுதா நா இல்லலைன்னு சொல்ல எனக்கு ஒயிட் ஹரே இல்ல.
செரி செரி செரி செரி ஸ்
ஓகேங்களா நா வந்து அந்த மேரி எல்லா யூஸ் பண்ணிட்ருக்கே செரிங்ளா என்னுடைய எ எல்லாரு என்னோடது எல்லா இரு ட்டாங்களா ஒயிட் ஹேர் உனுக்கு மட் எ எப்பிடி வல்ல பியூட்டிஷினா இந்தா கூட நீ இப்பிடி இருக்கியே அப்டின் கேப்பாங்க நா கரெட்டா யாரு வந்
ஹெர வந்து மெயின்டைன் பண்ணலப்பா அதுனால சேரி சேரி சேரி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அ ஹ செரி செரி கருவேப்பில்ல எப்டியாவ்து சேத்திக்குவே நெல்லிக்கா ஜுஸு தேத்தி
கொஞ்ச தம் கட்டி குடிங்க அது நம்ளுக்கு ஏர் ஃபாலு சூப்பரா இதுவு அவுங்க கண்டிப்பா சொல்லுவே அது கூட இஞ்சி கொஞ்சூண்டு இஞ்சி போட்டுக்கிட்டு இல்லின்ன உப்பு போட்டுக்கங்க இல்ல‌ ண்ணி ஊத்திக்கோங்க உப்பு போட்டு குடிச்சா டக்குனு குடிச்சில்லா
ஆஹ் ஆஹ்